ஹலோ
ஹலோ வணக்கோங்க
வணக்கங்க என்ன பண்றீங்க
நா ஒன்னு பண்ணலங்க கொழந்தைய அ போர் நால்ரைக்கே தம்பி வந்துருவாங்கங்க
சேரி சேரிங்க
அவுங்கள கூப்புட தாங்க போகணு நால்ர மணிக்கி
நால்ரைக்குங்களா சேரி சேரிங்க ஸ்கூல் என்ன பக்கோங்ளா இல்ல
இல்லங்க நா கோ கோ ஸ்கூல் வந்து கோவில் பாளையங்க
கோயில் பாளைய கோய்ம்த்தூர் கோயில் பாளைய ஓகே ஒகேங்க
செரி செரிங்க கொஞ்ச தூரோந்தாங்க பஸ்ஸு ஸ்கூல் பஸ் வருங்க ஆமாங்க ஆமாங்க சேரிங்கா அதனால ப்ரச்சன இல்லை ஆமாங்க உங்க ஊர்லலா ட்ராஃபிக் எப்டிங்க இருக்கு ட்ராஃபிக்கு ரொம்ப நறைய இருக் குமா இல்ல பொல்லாச்சி சைட் நாங்க பொல்லாச்சி நீங்க மாசானிம்மா கோயில் சொன்னிங்களே மாசனிம்மா கோயிலுக்கு போறக்கு முன்னாடி ஒரு மூன் ரோடு பிரியு பாத்துருப்பீங்க நெனைக்கிறே தெரியு தெரியுங்க அதுல ஸ்ட்ரைட் ரோடு தானே நீங்க சொல்றீங்க பசார் ரோடு
நீங்க அது இல்ல மாசனிம்மா கோயில் ஆ முன்னாடி பாத்தீங்கன்னா மூன் ரோடு பிரியுதுங்களா
ஆமாங்க
இந்த சைடு பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் ஒன்னு இருக்குங்களா ஆனமல பிரிட்ஜு
தெ அது ஞாபக இல்லைங்க தெரியலங்க
ஆலியர்பர் ரோடு தெரியுங்களே
ஆ ஆ ஆ தெரியுங்க
ஆ அதுக்குள்ள அங்க இருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டருக்குள்ள வந்தீங்கன்னா தா எங்க ஊருங்க
ஓ சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க
சேரி சரிங்க நீங்க எந்த ஊரு
நாங்க அ நாங்க அம்மா ஊர் வந்து பாத்திங்கன்னா திருப்பத்தூருங்க
செரிங்க.
இப்ப இருக்கறது நா சரவணப்பட்டிங்க
சரவணம் பட்டீங்களா சேரி சேரி ஓகே ஓகேங்க
இப்ப இங்க நெறைய ஐடி ஃபீல்டெல்லா நெறைய வந்துருச்சுங்க
ஐடி ஆமாங்க ஐடியு வந்துருச்சு ஃபுல்லா ஏ ஐ ங்க ஏ ஐ தா அதிகமா வந்துருச்சுங்க
ஆமாங்க
ஜாப் எல்லாமே எல்லாத்துக்கும் ஃபியூச்சர்ல போயிருன் தா நெனைக்கிறே
ஆமாங்க இப்போ ஐ ச இப்போ ஐ டி ஃபீல்ட்ல் கூட நெறைய பேர எடுத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேங்க
ஆமாங்க இப்ப அமேசானு அப்புறோ ஃபாரின்ல இருக்க கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா ஏ இ வந்தனால ரோபோட்டு வெச்சே எல்லாமே ஒர்க் பண்ணிக்கிறாங்க ஆளுகள எல்லாத்து எத்தன ஒரே டைம்ல நானூறு ஐநூறு பேத்த வெளிய தூக்கிட்டாங்க
இப்டி பண்ணா அப்புறோ மனுஷங்க எப்டிதாங்க வேல செய்யறது அப்ப எத நோக் கிதா நம்ப பண்றது இப்ப எல்லாமே மிஷினே செஞ்சடுதுன்னா அப்ப நம்பளுக்கு இன்கம் நாப எப்டி என்ன பண்றது
அப்ப என்ன பண்றதுன்னு தெரிலயே அப்பா விவசாய தா விவசாயத்த மட்டுதா இனி ஏ ஐ வெச்சு பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறே ஆ விவசாய தா பண்ணுங்க ஏன்னா இப்ப டீ டீக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு தனியா மிஷின் வந்துருக் கு டீ கடைக்கி எல்லாத்துக்குமே மிஷின்ல யே அப்புறோ ரோபோட்டு அது இதுன்னு வந்துச்சுன்னா இந்த விவசாய மட்டுதா இப்ப மனுஷங்க மட்டு பண்ற மாரிதா வருங்க ஃபியூச்சர்ல விவசாயத்த வந்து நம்பிதா இருக் குன் நெனைக்கிறேங்க
ஆமாங்க உண்மங்க உண்மங்க
ஆ ஆமாங்க எல்லா எல்லா ரோபோட் ரோபோட்டுன்னு
ஆமாங்க பட் டீச்சிங் ஃபீல் டுலயு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண வேணாங்க
ஆ
ஆப்ளே எல்லா தட்டி வுட்டா எல்லா எக்ஸ்பிளைன் பண்ற மாரி
ஆ
எல்லாமே அப்புடி வந்துருச்சுங்க
அததங்க வ வரவு இப்ப வர வர ஜென்ரேஷன்ல இனி டீச்சஸ்கு வேலையில்லாம போயிருன்னுதா நெனைக்க
ஆமாங்க உண்மையாலுமேங்க
அதுதாங்க என்னதா பண்றது அப்படியே எல்லாமே ஜென்ரேஷன் வர வர பாத்தீங்கன்னா அவுங்க டெக்னாலஜி டெக்னாலஜின்னு இவுங்க நமக்கு இருக்கற வேலை எல்லாத்தையு அவனுக ரோபோட்டு குடுத்து பண்ணிட்டானுகன்னா
கஷ்டங்க தெரியலங்க டெக்னாலஜி ஒரு பக் கோ வளர்ச்சி பாதையிலே போகனாலு ஒரு பக்க அழிவு பாதைய தா கொண்டு வருது
கண்டிப்பா கண்டிப்பா இப்போ டூ ஜி இருக்கம் போது நம்ம வில்லேஜ் சைடா இருக்கட்டு சிட்டி சைடா இருக்கட்டு‌ எப்படி இருந்தது இப்ப ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி வரைக்கு வந்துருச்சி எப்புடி இருக்குது பாருங்க அ அந்த சிட்டு குருவிங்கறது இல்ல மரம் ஃபுல்லாத்தையு அழிக்கிறானுங்க இப்ப நீங்க ஆனமல ஆனமல சைடு வரும்போது பாத்தீங்கன்னா எப்படி மரம்ல்லா எவ்ளோ நல்லா இருக்குன்னு பாத்து இருப்பீங்க
ஆமா
ரெண்டு சைடு ஆனா அந்த மரத் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்றன்னு சொல்லி வெட்டுறதுக்காகா பிளான் பண்ணிருந்தாங்க அப்புறம் ஒரு போராட்டோ நடத்தி அத வெட்ட வுடாம பண்ணி
ம் ஆமாங்க எங்க கோயம்புத்தூர்லல்லா எனக்கு தெரிஞ்சி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கிளைமேட் வேற மாரி இருந்துச்சுங்க இப்பவ்லா வந்து வெயிலு என்ன வெயிலுங்க
வெகிலா த சொல்லிடாங்களே இந்த இயர் வந்து எந்த கண்ட்ரியுமே இல்லாத அளவுக்கு இந்தியாதா அதையும் ஹீட்டான கண்ட்ரியா இருக்குன் சொல்லி போட்டிருந்தாங்க யூ
அந்த அளவுக்கு நம்ப இயற்கைய வந்து அழிச்சிர்கோ
ல்லா பேக்டிரி பேக்டிரி பேக்டிரின்னு எல்லாம் மே விவசாயோ அக்ரி இது எல்லாத்தையு புல்லா அழிச்சுற்றானுங்க
அழ்சித்தா
அழிச்சிட்டு பேக்ட்ரி அது இதுன்னு கூடோன்னு என்னன்னமோ இதெல்லா கொண்டு வந்டானுங்க
ஆமாங்க ஆமாங்க
கொக்கோக்கோலா மாரி பேஃக்ட்ரியெல்லா உள்ள எறக்கி தண்ணி போட்டு எல்லா உறிஞ்சிற்றானுங்க
ஆமாங்க
எல்லாமே அது இல்லாம பொல்யூசன் வேற
பொல்யூஷன் உண்மதாங்
அ பொல்யூசன்ல்லா சொல்லவா வேணு கோயம்பத்தூர் குள்ளையெல்லா பாத் தீங்கன்னாவே தெரியுமே ஃபேக்ட்ரீஸ் இங்க தா அதிகமா இருக்கு நல்லா போட்டு புகைய போட்டு தள்றா ஆமாங்க
ஆ என்ன பண்றதுன் தெரிலங்க
ம் பார்க்கலாங்க இன்னு டெக்னாலஜி டெக்னாலஜின்னு எதுவரைக்கு கொண்டு போறாங்கன்னு தெர்ல ம் ஆ
பேசாம இந்த இது ஓட்றதுக் கூட ஆளு பஸ்சு அதலாம் கூட இது செ செட் பண்ணி வச்சிருவாங்க போல நனைக் க்கிற வர ஜென்ரேஷன் சொல்ற
ங்க இது க ஃபாரின்லெல்லாம் போயிட்டு தான் இருக்குதுங்க கேபு கேபுக்கெல்லாம் பார்த் அ கேபுக் கெல்லா ஆளேயில்லாத மார் தான் போயிட்டுருக்கு
அது வந்துரும் இங்க ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்குள்ள கண்டிப்பா வந்துருங்க
கண் கண்டிப்பா வந்துருங்க
இன்னும் ஒரு இருவது வருஷத்துல சர்வ சாதாரணமாயிடும் அது
ஆமாங்க நம்ம வாட்டுக்கு கேப் புக் பண்ணோம்னா ஆளே இல்லாம வந்து ஏத்தி போயிருவாங்க லொகேஷன் மட்டும் நம்ம போட்டு வுட்ட போதும் அந்த லொகேஷன்ல எறக்கி வுட்டு போயிரும்
ஆமாங்க
ம் இப்ப அப்டித்தான ஃபாரின்ல எல்லாம் போயிட்டு இருக்கு
ஆமாங்க ஆமாங்க முன்னலா ஃபோன் இல்லாத அப்பவே எவ்ளவோ நல்லா இருந்த மாரி இருந்துச்சு அப்றோ ஃபோன் வர வர வ எல்லாமே வந்து
இப்டி சேஞ்ச் ஆயிட்டே வந்ட்ருக்குங்க ஆமாங்க ம் ம்
ஒரு பக்கம் வந்து நல்ல விஷ்யங்கள் நடந்தாலும் ஒரு பக்கம் அழிவு பாதய தான் கொண்டு போது
கண்டிப்பாங்க நல்லதுன் ஒண்ணு இருந்தா அப்ற கெட்டதுன் ஒண்ணு இருந்தன ஆகனு
ம் ஆமா ஆமா அது உண்மதாங்க அது உண்மதா ஆனா நீங்க சொல்ற மாரி விவசாயத்ல மட்டுந்தான் இந்த மிஷின எறக்க முடியாது
ஆமாங்க அதனால தான் எல்லாம் விவசாயத்த ஆ இருக்கங்க ஹலோ
சத் சொல்லுங்க சொல்லுங்க தம்பி
ஆ அதான் விவசாயத்ல மட்டும் தான் இவிய்ங்க மிஷின எறக்க மாட்டாங்க
எறக்க மாட்டாங்கங்க
ஆமாங்க
விட்டா நம்ப ஆளுங்க அது கூட ஏதாச்சு ஒன்னு பண்ணுவாங்கங்க
பண்ணுவாங்க இல்ல ஆல்ரெடி அதான் வெவசாயத்துல இது நம்ம மென்ஸோட இது ஒர்க்க கம்மி பண்ணும் சொல்லி மிஷின்ஸ எறக்கிருக்காங்க அறுவட பண்றது அது இதுன்னு
ம்
ஆ நாத்து நடுறதுக்கு மிஷின் இருக்குது அறுவட பண்றதுக்கு மிஷின்
மிஷின்ட்ருக்கு
ஆமா இனி போக போ என்னென்னல்லாம் பண்ணப்போறாங்கன் தெர்ல
போக போக நம்ளுக்கு என்ன வேல இருக்குனா அத வந்து கரெக்டா பண்ணுதா மேற்பார்வை ம மட்டும் தான் இருக் க்கும் போல நம்ளுக்கு
ஆ அது அப்றோம் அக்கவுண் அக்கௌண்ட்ஸ் பாக்குற மட்டும்தான் இருக்கும் போல
ஆமா ஆமாங்க
என்னங்க
ம் ம் இப்ப வீட்ல்ல அப்ப இப்போ இன்னும் ஒரு ஒரு பத்து இருவது வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வீட்லயே ஆளுக்கு ஒன்னு ஒன்னு வச்சுப்பாங்க வீட்டு வேல செய்ரதுக்கு
ஆமா மாங்க இது எல்லாமே அதா பாரின்லீலா வெ ச் ஹவ்ஸ் க்ளீன் பண்றக்குன் தனியா ஒரு மிஷின் இருக்குலீங்க ரோ போட்னாரு வீடு தொடைக்கிறது கூட்றது ஆ அங்கய் இங்யே அதே மாரிதா ஆ ஃப்யூச்சர்ல கொண்டு வந்துருவாங்க
ஆமாங்க எல்லாமே பட்டன் சிஸ்டம் இல்லனா வந்து
ஆமாங்க
இது பண்ணிவிட்டா அதுவே வந்து பண்ற மாரி இர்க்குங்க. செட் பண்ணி விட்டுட்டாங்கன்னா
செட் பண்ட்டாங்னா அது பாட்டுக்கு எங்கெங்க போணுமோ அந்த பிளேஸ்ல போய் கிளீன் பண்ட்டு வந்ரு
ஆமாங்க
ஈ வந்துரோ ஃபியூச்சர்ல கண்டிப்பா ம் ஓனா நீ பன்னிட்டேதா இருக்கானு
ஆமாங்க
ம்
ம்ம்ம்ம்
ஏம்மா மழ நல்லா வர மாரி
இங்க க்ளைமேட்டு மழ வர்ர மாரி தெரியுலங்க ஆனா வெயில் இல்லங்க காத்து மட்டு ஜில் ஜில்லுனு அடிக்குதுங்க இந்த சமயோ காத்தடிக்குங்க ஒரு ஆரேலு மணிக் எப்டியோ மழ வர மாரியே இருக்குங்க அதுக்கப்புறோ ஒண்ணோ வராதுங்க ம் ஆமாங்க சேரிங்க
ம் சேரி
ஹலோ செரிங்க தம்பி மிக்க நன்றி
ஆ ரொம்ப நன்றிங்க
ஆ சேரிங்க நன்றிங்க
ஆ ஓகேங்க ஓ
நித்யா